ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கங்க
ஆஹ் வணக்கம்
ஆஹ்
அக்கா ஊர்ல ஏதோ திருட்டு போயிச்சாம அத பத்தா பேசிட்டு இருந்தோ
ஆமாமாங்க அது நேத்தனைய அது டிராக்டர்ல பே பேட்டரி திருடு போய்ருச்சுங்க
அதையும் போய் திருட்டு எவ்ளோ ரிஸ்க் எடுத்து ரண்டாயிர ரூவாக்கு திருடிருக்கிறான் அது கொண்டி போய் குடுத்த எவ்ளவு
இல்ல இல்ல அது புதுசு எட்டாயிரம் ரூவா வருங்க டிராக்டர் பேட்டரிங்க ஆமாங்க அது ப்ப நூறு வாட்ஸ் பேட்ரிங்க பெருசுங்க யூ பி எஸ் க்கு வைக்கிற மாரிங்க
ஆஹ ஆமா ஆமா அப்ப வந்து அக் காவே என்மோ ரெண்டாய்ர ரூபாய்க்கு போவ் அப்டின்னாங்க
அது பழைய பேட்ரி செகணண்டுல வாங்குனா ரெண்ட்ருவாய்கு தா போவுங்க புதுசு எட்ருவா ஏழுட்ருவா வருங்க பாருங்க அங்கெல்லா திருட்டு கொஞ்சோ ஓவரா ஆயிருக்
ஆமாய எங்க ஆட்டியே மொதல்ல ஒரு எ கல்யாணத்துக்கு முன்னாடி இரு நானுங்க எட்டு வருஷதுக்கு முன்னாடி திட்டிட்டு போனானுங்க
அ சேரி சேரி சேரிங்க ம் பாத்தீங்னா அங்க பக்கத்திலியே ஒருத்தீங்க பொக்லீன் எந்திரோ வச்சிருக்குறாங்க அதுலியுமே இதே மாரி டிராக்டர்ல இருந்ததையுமே திருடிட்டு போயிட்டு இருக்காங்களாமாங்க பக்கத்துலயுமெ
உம் ம்
அதுனால இப்ப போயி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோனு சொன்னாங்க புகார் குடுத்துருக்காங்களா ஆமாங்க
சேரி சேரி சரி
உம் நீங்க சாப்புட்டீங்களா
ஹாய் இல்ல இனிமேல் தா நாம சாப்ட்டாச்சா
நம்ம இன்னு சாப்புலீங்க நம்மா
டைம் ஆச்சு மணீ அஞ்சு பக்கமா வா போகுது
ஆ போதுங்க பட் எனக்கு கொஞ்ஜோ பசி இல்லிங்க ஜூஸ் குடிச்சுட்டங்க வெல்ட்ரிக்கா ஜூசுங்க கொஞ்ஜோ பசி அடங்கிருச்சுங்க உம் நீ எது பிரேக் எடுத்தா என்ன சாப்டுவீங்க
பிரேக் எடுத்துட்டு ஷாப்ட்றதெல்லா ஒன்னுமில்ல ஷா பிரேக் எடுத்துதா ஷாப்பிடுவோ ஸ்நேக்ஸுக்கு அப்டியே போய் எந்திர்ச்சு எடுத்து சாப்ட வேண்டிதா மேஸ்ல பெருசா எதுவு சாப்டுறதுல
சேரி சேரி சரிங்க உம் எதாவது அங்க வெளியூர்லிலா ஏதாச்சு வெளில அவுட்டிங் போய் எதாவது சாப்டீங்களா
போப்போ நம்ம எங்க இந்த வேல ஆரம்பிச்சதுக்கு அப்றோ ஏழு எட்டு மாசமா எங்கியும் போறக்குல்ல
டைம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க வெளில கீது சாப்
ஏருல் ங்க அ போவங்க அ நம்ம ஊ ஒரு வயசு ஒன்னு இருக்குது
சேரிங்க
அங்க பிச்சு போட்ட கோழினு ஒரு ஐட்டம் போ வாங்ங
ஏனுங்க பிச்சு போட்ட கோழிங்களா டிஷ்ஷு பேரு என்னங்க பிச்சு போட்ட கோழிங்ளா காமெடியா இருக்குங்ளே
நெறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில டைம் லா கெடைக்காது
என்னெங்க அதுங்க கோ
அது எப்டி ஆ ஒரு மாரி கோலிய வேக வெச்சு நல்லா பெப்பர் மஸாலாப் பெ பெப்பர் மசா பெப்பர் சிக்கன் மாரிதா இருக்கு
ஆட ஓகே ஓகேங்க இந்த அதுலந்து மைனெஸ் ஊத்தி சாப்
மைனஸ் எல்லா இல்ல நீ சொல்றத் தந்தூரி கிரில் அந் இந்த மாரி இது இது கெடையாது கிரேவி டைப்ளயே
ஓ ஆ ஓகே ஓகே நா அது புடிச்சுக்கிட்டிங்க எதுன்னு நங் கூட அது அடிக்கடி விளம்பரொ கூட டா அடிக்கடி கொடுப்பாங்க ஒரு சின்ன பாக்ஸ் டப்பா மாரி இருக்குங்க அதுல உள்ள இருக்கற தானுங்க
அது இல்ல அது வந்து ட்ரை டியாருக்கு
ஓகேங்க‌ ஓகே ஓகே ஓ அப்டி இருக்குங்ளா ஓகேங் அது பொறு ச்ச இது மாரிருக்குங்க
பொறிச்சது மாரி இருக்காது இது வந் து பெப்பர் போட்டு பண்ண மாரியே இருக்கு
செரி செரி செரிங் டிஷ் பேருங்க பொரு ச்ச கோலிங்களா ல சாரி பி ஓ பிச்சு போட்டா கோலி ஓகே ஓகே
அதூ அந்த ஹோட்டல்க்கு போனா நாங்க அந்த ஹோட்டல்க் மட்டும் தான் போவோம் இங்க வெளியூர்ல வந்து ந்துட்டு வேறத் து நம்ம ஸ்டைலுக்கு நல்லாருக்காது. நம்ம ஊரு ருசிமாரி அது நம்ம ஊரு ஹோட் ஹோட்டல் அங்க ஃபுல்லா தமில் பீப்பிள் மட்டுந்தா வருவாங்க
ஓ சேரி சேரி சேரிங்க.
அங்க போனா ஏதோ நம்ப ஒரு நம்ம ஊரு ஹோட்டல்க் போன மாரியேயிருக்கு நம்ப வெளியூர்ல இருக்கிற மாரியேயிருக்காது.
சேர் சேர் சேரிங்க
கொத்து பரோட்டா ஆஹ பெப்பர் சீக் கென் ஆம்லெட் ஆஃப்பாய்ல் எல்லாமே கிடைக்கு
சேர் சேர் சேரிங்
ப்ல்லால்ல ஒரு நார்மலா நம்ம ஊர்ல முனியாண்டி விலாஸ் எப்படி இருக்கு ஓ அந்த மாதிரிதா இருக்கு ரேட்டுமே அந்த பிச்சு போட்ட கோலிதா கொஞ்சோ ரேட் அதிகொ ஃபுல்லு வாங்னா இரநூத்திஐம்பது ரூபாயோ என்னமோ அது என்ன ஒரு ஃபுல் ஆஹ் ஃபுல் கொழியெல்லா இல்ல ஒரு பிளேட் அவ்ளோதா நூறு இருநூறு கிராம் இருக்கு அவ்ளோதே
ஓகே ஓ அதே அவ்ளோ ரேட்டு வருதுங்
ஆமா அங்க பிச்சு போட்ட கோழி மட்டூ அந்த ரேட்டு மத்தபடி பிரியாணி எல்லா நானூறு ரூபாதா சாரி நானூறு ரூபான்ற நூற்றம்பது ரூபாதா
ஆஹ் அது மட்டு என்ன சின்ன காசுங்ளா
நாம ஊர்லயே நூறு ரூபாய்க்கு தானே வாங்க முடியு பிரியாணி
ஆமாமாங்க அங்க கொஞ்சோ
அப்ப வெளியூருங்கும்போது நூத்திஐம்பது ரூபா பரவால்ல மத்த பக்கோ ல்லா மெயினா இரநூத்தி ஐம்பதுதா பிரியாணி எல்லா
ஒரு பிளேட்டுங்க
ஆஹ் ஒரு பிளேட்டு ஒரு சின்ன நார்மல் ஹோட்டல்லயே
சேரி சேரி சேரி அங்க இதுங்க அஹ் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறோ சிக்கன் நூடுல்ஸ் எல்லாங்க
ஆஹ் நூடுல்ஸ் எல்லா நாங்க பெருசா வாங்கினது இல்ல அதா சொல்றனே இங்க வந்து அந்த ஹோட்டல் ஒன்னுதா போறது அங்க இந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாம் கிடையாது
ஓ செரி செரி செரிங்க ஓ செரி செரி செரிங்க
இந்த ஐட்டம் மட்டும் தான் இது இந்த ஐட்டம்லாம் இல்ல கலக்கி ஆ அது ஒருநாள் சாப்டேன் எனக்கு அது அவ்ளோவா டேஸ்ட் புடிக்கல நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட டைம் சாப்புட்றேன் அது பெருசா எனக்கு அது பிடிக்கல ஆ ஆக் ஆக்வாயில் கூட நல்லா இருக்குது
செரி செரி செரிங்க
முட்டை களைக்கணுமா அந்த டெஸ்ட் சின்ன கதவே ஒத்து வரல
செரி செரி செரிங்க அதுக்கு செரி செரிங்க ஆ ஆ அதுதான் இவங்க சிக்கன் பரோட்டாங்க
சிக்கன் பரோட்டாவும் கிடைக்கும் ஆனா நான் வாங்கி சாப்ட்டது இல்ல
செரி செரி செரிங்க நான் இந்த ஐட்டம் எல்லா ரெகுல ராவே டெய்லி சாப்பிட்டு இருந்தேங்க கல்லூரி லைஃப்லீங்க
இப்ப எல்லாம் ட்ட மிஸ் பண்ற மாரி இருக்கும்
இல்லைங்க இப்ப நான் மிஸ் பண்லீங்க அதனால எனக்கு நிறைய சைடு் எஃபெக்ட்ஸ் வந்ததுங்க பாத்தீங்கன்னா டெய்லி அந்த ஆமா ஆமா க அந்த மாரி தந்தூரி கடைங்க எல்லா நிறைய இருக்குங்க ஏன்னா கல்லூரி சுத்தியோ பலது இருக்குங்க
ம்
பாத்தீங்கன்னா அதான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னென்ன அது ரொம்ப காரம் அதிகமா போடுவாங்க எந்த கடையில பார்த்தாலும் அதுதான்
அது கலருக்காக கலருக்காக ஏதோ ஆட் பண்றாங்களாமே அது கூட கேன்சர் உண்டாக்
ஆமா கண்டிப்பாங்க கண்டிப் ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அங்க ஆட் பண்றாங்க அந்த கலருக்கு என்னென்னமோ பொடிங்க அக்காவோட சொல்லிட்டு இருந்தாலுங்க அதெல்லா ஆட் பண்ணி அந்த கலரையே ரொம்ப செக்கச் செவேனு ஆக்கிராங்க மொளகா பொடி ஆட்டங்க ஆனா அந்த மசாலா கொஞ்ச டேஸ்ட் ட்டுங்க ஆனா அந்த டேஸ்டை விட அது காரம் குடுக்குறது வயிறு எரிச்சல்
ஆமா அந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா வயிறுல எரியும்
ஆமா ஆமா எனக்கு அந்த லெவல்த்துக்கு போலீங்க வயிறு எரிச்சல் ரொம்ப அதிகமா ஆயிருச்சிங்க நம்ப நார்மலா நான் ஒருவேளை அங்க மதியம் அங்க சாப்ட்டேனா காலையிலயுமே வீட்லையுமே நைட்டு வீட்ல சாப்டுவங்க
ம்
ஆனா வீட்டு சாப்பாட்டுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லைங்க அங்க போய் மதிய சாப்பாட்டுக்கு எனக்கு மத்திய எல்லாம் வயிறு எரிச்சல் வந்துருங்க
ம் அந்த அளவுக்கு நம்ப சாப்புட்டோம்னா அந்த அளவுக்கு செலவுக்கு அப்பா கொடுத் தர்ராங்ளா
அது நான் பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கவங்க
உம் உம்
செலவுக்கு அப்
அப்ப நம்ம காலேஜ் படிக்கும் போது அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு ஆட்டய போட்றது உண்டு நான் காலேஜ் படிக்கும் போதெல்லா அப்டியே கேண்டின்ல கொண்டு போய் அத செலவழிக்கிறது
ஆமாங்க நா ஆனா அதிகமா செலவழிக்க மாட்டேங்க
இல்ல இந்த பெர்டேல வந்தா ட்ரீட் வேணு ட்ரீட் வேணும்னு எல்லாரு வெப்பாங்க அந்த டைம்ல போய் ட்ரீட் வேணு காசு தர சொன்னா எங்க அப்பாலா தரமாட்டாரு அப்போ எதயாவது பொய்ய சொல்லி ஒரு ஆயிர ரூப வாங்கிட் போய் ட்ரீட் வை க்கிறது
ஓ செரி செரி செரிங்க அப்டி எல்லா பண்ணமாட்டேங்க அப்டியே நா வந் வந்து நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுதா என்னோட பிறந்தநாள் தெரிற மாரி நா இது பண்ணுவேங்க அவ்ளோ கொஞ்ச ஷி க்கனங்க நானுங்க கொஞ்ச கல்லூரி டைம்ல ஏன்னா நா ஏன்னா நா அத அனுபவபட்டேங்க மொத வருஷத்துலயே பாத்தீங்கன்னா வண்டில போயிட்டு இருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு மாசோ அங்க அதுல பாத்தீங்கன்னா செலவே கிட்டதட்ட ஐயாயிர ரூபாய்க் மேல பண்ணிட் டேங்க
கல்லூரி வாகனம் இல்லாம ப பைக்ல போய்ட்டு இருந்த டூ வீலர்ல
க்கு நா பணம் கட்டிட்டு அதுக் போலீங்க அந்த டைம் எக்ஸாம் டைம்மின்னு நண்பர்களோட சேந்து போலானு கட்டடிச்சுட்டுங்க
ஆ அப்ப கல்லூரி வாகனதுக்கு கட்டுனது வேஸ்டு
அது வேஸ்ட்டா போய்ட்டு இருந்ததுங்க அது வேஸ்டா போய்ட்டு இருந்ததுங்க
ம் அது கல அடுத்த செம் கழிக்க சொன்னா கூட கழிச்சு குவாங்களே
அதெல்லா இல்லிங்க அது நமது உயர்லி பேக்குங்க
ஓ சேர் சேர் செரி அப்ப அதுவே பன்னெண்டாயிரோ பக்கமா வந்திருக்குமே
இல்லிங்க அது இருவத்தஞ்சு ரூவாய்ங்க ஹம் ஆமாங்க எங்க ஊர்ல இருந்து இருவ போய்ங்க பஸ் ஃபீஸ்ங் அப்றோ அதுல்லாம செம் ஃபீஸ் அம்பது ரூபாய்ங்க அது இல்லாம இன்னு அடிசனல் இன்னொரு பத்து ரூவா வருங்க அது இது இந்த ஃபீஸு அந்த ஃபீஸு
புக் ஃபீஸு ஹ எக்ஸாம் ஃபீஸு
ஆமாங்க அப்றோ அது இல்லாம இந்த வாகனத்துல வ சென்றது பாத்தீங்ன்னா சா சி எங் காலேஜ் சுத்தியே பல ஹோட்டல்ஸ் இருக்குங்க பட் இவனுங்க சொல்றது பாத்தீங்கன்னா நம்ளோட மாவட்டத்துல போய் சாப்புடணுனு அ அங்க இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்ருக்கு மேல போய் சாப்புனு இந்த ஹோட்டல்லா சாப்புணு குரூப்பா போயிருவாங்க
ம்
பாத்தீங்கன்னா எல்லாரும் பொதுவா இது பண்ணாலு கொஞ்ச செலவு இழுத்து விட்டுருவானுக நம்ம தலையில கட்டுற மாதிரியு இருக்கு ஏதான் ந்த வீட்டுகுலா வர்ணு ஒரு நாளைக்குன்னா இன்னொரு நாளைக்கு அவன் அப்படியே மாத்தி மாத்திங்க அல்ல என்னு பேச்சு போட்டீங்னா கொஞ்சோ
செர் நம்ம அடுத்த கால இத கண்டினியு பண்ணுவோ
ஆ ஓகேங்க நன்றிங்க
ம் நன்றி